ஹலோ ஆ மேடம் கேக்குதுங்ளா நல்லா இருக்கே மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கறே
அப்புறம் எல்லாரு நல்லா இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானேதா குட்டி பாப்பாக்கு கூழ் காய்சிட்டு இருக்கேன் அவளுக்கு சாப்பாடு வுட்டுறதுக்காக
ஓகே ம் ஒர்க்கு எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது
ஒர்க்கு மே ஃபோர்து ஜாயின் பண்ணனு எனக்கு அத நெனைச்சாதா எனக்கு சங்கடமா இருக்கு இவ்ளோ நாள் வீட்டுலயே இருந்துட்டு திடீர்னு வேலைக்கு போறது நெனைச்சா
அது பழகிடும் அப்டியே பழகிடும் பாரு போக போக அப்டியே நீ செட் ஆயிக்குவ இப்பயுமே லவுட் ஸ்பீக்கர் எங்களுக்கு எனக்கு கேக்குது
அப்டிங்களா
ம் அப்டியே லவுட் ஸ்பீக்கரே கேட்டுக்கிட்டே இருந்தா எப்டி எப்டி இது பண்றது பக்கத்துல எல்லா கேட்க போகுது
அப்டியா
பாப்போம் நா ஏதாவது உள்ள போய் செட்டிங்ஸ்ல ஏதாவது மாத்த முடியுமான்னு பாக்கணு
சேரி அது ட்ரை பண்ணி பாருங்க செரியா
ம் கே
ம் ஓ எல்லாருமே நல்லா இருக்காங்க
அப் அச்சா நல்லா இருக்காங்களா
அச்சா ஆ அச்சாவு நல்லா இருக்கறாங்க
செரி செரி ம் ஹாஸ்பிடல் எங்க வீட்லயே எல்லாரு நல்லா இருக்காங்க இங்க எல்லாரும் நலம் ஊர்லயு எல்லாரும் நலம்
சூப்பர்
மாமு மாமு உன்னைய கேட்டேன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க
அப்டியா பரவாயில்லையே என்னைய எல்லா நெனைக்கிறாங்க போல என்னைய எல்லா ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் அவருக்கு
ஞாபகம் இருக்கு நீங்க உங்க ஸ்டேட்டஸ் எல்லா நாங்க பாப்போம்
ஆ ஆ எங்க இப்பயெல்லா ஸ்டேட்டஸே வைக்கறதுயில்ல குட்டி பாப்பா பிறந்ததுல இருந்து எங்கேயுமே வெளிய போறதுக்கே வழி இல்லைங்கிற மாரி இருக்கு
டைம் நம்ம ஒதுக்கிக்கணு இன்னோ கொஞ்சோ கொஞ்சோ டைம் ஆகு இன்னோ கொஞ்சோ டைம் ஆயிடுச்சுன்னா பெரிய பாப்பா மாரி டைம் ஆயிடுச்சுன்னா நீங்க சுத்தி கிட்டே இருக்கலா
அதா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகு அப்போ இப்பவுமே சுத்திட்டுதா இருக்குறோ வார வாரோ எங்கேயாவது
மேக்சிமம் ஒன் இயர்ஸ் உங்க பெரிய உங்க சின்னப்பப்பாவை பாத்துட்டு பாப்பா இந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சா அப்டின்னு சொல்லி கேட்டாங்க ஊருக்கு ஆமா எங்க வீட்டுக்காரு தா
மாமா வ ஆ
இப்ப பெறந்தது இப்பதா பெறந்த மாதிரி இருக் இல்லையே அதுக்குள்ள பாப்பா வளந்துருச்சா ஆமா அப்டின்னு சொ ல்லி கேட்டாங்க போயிட்டு வா தச்சு தச்சு போய் பாத்து ம் சொல்லுங்க
ஆ
வர்றேன் நா டைம் எடுக்கும்போது வர்றேன் தெரியு செரியா
ம் ம் சேரி வாங்க கண்டிப்பா வாங்க ட்ரிப் மாறி பிளான் பண்ணிட்டு கூட வாங்க நம்ம எல்லாரு எங்கேயாது போலா
போலாம் கண்டிப்பா போலாம் போய் அப்டியே ஒன் டே இருந்த
டீச்சர் மாறிலா ட்ரை பண்ணிட்டு இருந்தேடி அதெல்லா என்னாச்சு
கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிடலா எழுதிட்டு இருந்தேன் முன்னாடி எழுதிட் இல்ல இப்போ வந்து எழுத முடியில டைமு கெடைக்கிறது இல்ல பாப்பா பாப்பாங்க வந்ததுக்கு அப்புறோ சுத்தமாவே டைம் கெடைக்கிறது இல்ல அப்டியே இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு ஒனக்கு எதாவ்து இன்ட்ரெஸ்ட் வந்தா இப்பவே எழுதிக்க
அப்டியா அப்ப அத விட்டுட்டு வேற என்ன பண்ணிட்ருக்க அப்போ என்ன
முழு நேரம் ஹவுஸ் ஒய்ஃப்பா மாறிட்டோ அப்றோ என்ன பண்றது டைம் பாஸ்க்கு அது இதுன்னு எதாவ் ஒண்ணு பண்ண வேண்டிதா இப்ப நா உங்கிட்ட சொல்லவே மறந்துட்ட ஃபிஷ் கா ஃபிஷ் நா வளத்திட்ருக்கே
அப்பிடியா அதுவே நல்ல பிஸ்னஸ் தாண்டி
கப்பீஸ் ஃபிஷ் வளதிட்ருக்கே அது ஆமா கப்பீஸ் ஃபிஷ் பேரு
ஓ ஓ ஓ எப்பிடி பண்ண மாறியா இல்ல எப்டி
சும்மா இப்பதைக்கு தொட்டில போட்டு வீட்ல ஒரு பவுல்ல போட்டு மூணு பவுல்ல வளத்திட்ருக்கே அது எங்க எருக்கலானு பாத்தா இந்த சீசன் வெயில் டைம்னால எல்லாமே செத்து செத்து போறாங்க அழகாக வளந்துட்டு வறாங்க
ம்
ப்ரீடு பண்றாங்க ப்ரீடு பண்றோ இது பண்றாங்க விட்டு போட்றாங்க அப்டியே போயிடுது இந்த வெயில் டைம்னால
தொட்டி எதாவ்து ரெடி பண்ணு சிமெண்ட் தொட்டியெல்லா கூலிங்கா தா இருக்கும் அது ஹீ்ட்டு வராதே
அத நம்ம கிளாஸ் தொட்டில்ல தா போட்ருக்கோம் இப்ப வேற வி ட்டுட்டு வந்ட்டனா ஒன் வீக் ஆயிடுச்சி அது யாரு மெயின்டென் பண்றாங்க என்ன பண்றாங்க எப்டின்னு ஒன்
னும் தெரியில ஆனா அது நல்ல பிஸ்னஸ் தா இந்த மாரி மீனு இதெல்லா கட ஷாப் மாரி ஆரம்பிச்சிரு ஃபர்ஸ்ட்டு ஒரு சிமெண்ட்டு தொட்டி நம்ம ஃபர்ஸ்ட்டெல்லா வெச்சிருப்போல ஒரு தொட்டி மாரி தண்ணி ஊத்தி வெக்கிற க்கு அதுல நீ இந்த மாரி ஃபிஷ் வளக்க ஆரம்பி
இப்ப வந்து வெயிலுக்கு நமக்கே தாங்க மாட்டேக்கிது ஃபிஷ் எப்டி தாங்கும் ஃபிஷ்ஷூம் தாங்காது ஃபிஷ்ஷூம் தாங்குறது இல்ல ம் அதனால
பிஸ்னஸ் ஐடியா பண்ணுடி அப்போ வீட்ல இருந்தே பண்ற மாரி எதாவ்து பிஸ்னஸு
வீட்லந்து நா வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே தா இருக்க எதுலயாவ் சர்ச் அப்டியே பாத்து பாத்து பண்ணிட்டே இருக்கே எங்க இன்னு எதுவுமே வந்து செட் ஆக மாட்டேங்குது எல்லாருகிட்டயுமே சொல்லி வச்சிருக்கே எதாச்சு அ அதாவ்து உங்க மாமா கிட்ட
இப்ப என்ன இருக்கு ஆ என்ன சொல்றது இந்த மாரி பேக்கிங் இதெல்லா பண்ண கேக்க கேக்கு இது பிஸ்னஸ்ஸு
அதாவ்து சிட்டி இல்ல ஏன்னா எங்க ஊரு கிராமோ அதெல்லா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க அதாவ்து எனக்கு மெகந்தியும் போட தெரியும்ல மெகந்தியு நம்ம எல்லா போடுவோம்ல அது அங்கயே தா அங்க யூஸ் ஆகாது அங்க போய் நம்ம பிரைடலுக்கு தவுசண்ட் டூ தவுசண்ட் பண்ணோம் வச்சுக்கோ
அதுதா ம் ம்
எலைய அரச்சி வெச்சுட்டு போயிருவாங்க அதனால நம்ம வந்து எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்
க்க பொறுத்து இருக்கு நம்ம ஆரம்மமிக்கிற தொழில் இதெல்லா
இப்ப இங்கீன்னா பிரச்சன இல்ல அதெல்லா நீ வந்து மெகந்தி போட்டு மூவாயிர ரூவானு சொன்னாளுமே வாங்கிகுவாங்க அங்க வந்து அப்டி இல்ல பச்சு அதனால
வேற என்ன மாரி தொழில் அங்க போட்ட நமக்கு டெவலப் ஆகும்
நானா இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நா டிகிரி முடிச்சிருக்கேன்ல நா பேசாம எல் கே ஜி எல் கே ஜி டீச்சராவாவது போறேன் என்ன கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடுங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க
ஓ அங்க ஸ்கூலிங்லாம் இருக்கா ஸ்கூல்லாம் நெறையா இருக்கா
ஸ்கூல் இல்ல ரெண்டு ஸ்கூல் இருக்கு நெறையா இருந்தா தா நமக்கு வந்து பிரச் சன வேல கெடைக்காது ரெண்டு ஸ்கூல் தா இருக்கு வான்டெட்டு வான்டெட்டு நோட் குடுத்துட்டு இருக்காங்க டீச்சரும் வான்டெட் ஸ்டூடன்ட்டும் வான்டெட்னு நோட்டீஸ் குடுத்துட்டு இருக்காங்க ஒரு டிகிரி நம்ம முடிச்சாலே போதும் எல் கே ஜி க்கு
ஸ்கூல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சம்பளம் வரும் கம்மியா தான் வரும் எல் கே ஜி
ரூவா வரும் சொல்லி அதுக்கு வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்க
ஆமாக்கா எட்டாயிர ரூவா ஆறாயிர ரூபா இப்படிதான் தருவாங்க இதுக்காக நீ டெய்லி காலையில எழுந்துரிச்சு கெளம்பி
ஆமா காலையில எந்திரிச்சு போய் பண்ணிட்டுருக்க கொஞ்சம் ரிஸ்க் இல்ல அதனால நீ ஆமா அதுதான் அ புதாய் போகுது நமக்கு ஒரு இது அதனால செரி வீட்லேயே ஏதாச்சும் ஒப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி
இல்ல கீர பிஸ்னஸ் மாரி பண்ணுக்கா எனக்கே அந்த ஐடியா இருக்கு அ ஏன்னா இந்த டவுன் அ கிராமம் அதனாலதான் எனக்கு இது ம்
கீர இவங்களே அந்த மாரிதான் பண்ணிட்டு இருக்காங்க எங்க வீட்டுக்காரு அபிஷன் மல்லி தான சோ போட்டியா நம்ம போச போ சொல்றே
நான்னு இங்க இந்த சிட் டியில எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கா கீர வகைகள் எலாம் கிடைக்கறது இல்ல கீர அந்த வாழத்தண்டு
ஆ இது சொன்னயே கரெக்ட்டு ஆனா கிராமத்துல நல்லாவே கெடைக்கும் எங்க மூட்டு முக்கு மு க்குகி முறுக்கு கீர வச்சிருக்காங்க முக்கு முக்கு
ஒரு சின்னதா ஒரு வண்டி எடுத்துட்டு அல கீர பிஸ்னஸ் மாதிரி காலங்காத்தால போனோம்னா ஏதோ ஒரு வீட்டுல கண் கண்டிப்பா கீர வாங்கணும் நல்ல பிஸ்னஸ் ஆகும் சிட்டில எல்லாம் ஏனா கீரைல்லாம் அவ்ளோ இத கெடைக் காது நம்ம ப்ரெஷா மார்கெட்ல இருந்து இறக்கிட்டு வந்து நம்ம ஏரியாக்குள்ள அப்டியே ஒரு ரவுண்டு காலையில அடிச்சோம்னா நல்ல கீர சேலாகும் அப்டின்னு ஒரு ஐடியா இருக்குது பாப்போம் இப்ப போற வேலையே தக்க வச்சுக்கிறதான் பாக்கணும்
நீ வந்து இப்ப போறதே வந்து பரவால்ல ம் என்ன சொல்றது பர்மனன்ட் மாரி பண்ணி
பர்மென்ட் எல்லாம் இல்லக்கா இப்ப எல்லாமே
நா சொல்றேன் ஆனா ஆமா உன்னோட ஃபீல்டு வந்து இப்ப வேணாலும் இத ஆகாது ஃபீல்டு தா நம்ம அடுத்து தயாரா இருக்கணும் தா கரெக்ட்டு
பிஸ்னஸ் நம்ம கை தொழில் ஒரு சுய தொழில் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம யாரையுமே எதிர்பாத்திருக்க வேண்டாம் நம்ம அத ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நீயும் அதா சொல்றேன் நீ வீட்டு்ல இருந்தே உன்னால எர்ன் பண்ண முடிஞ்சா ஏதோ ஒன்னு நீ பண்ணு
அத எங்க அக்கா பாரு போயிட்ட பாத்தியா கை தொழில் கத்துட்டு இப்ப அவளுக்கு கைத்தொழில் இருக்கு இருக்கு பிரச்சனை இல்ல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாரி நம்ம படிப்புதா நம்மகிட்ட இருக்கு
ஆமா
இதுக் தகுந்த வேலையை நம்ம பாக்கணு ஆனா எங்க நா வாக்கப்பட்டு போன இடத்துல அது முடியாது என்ன பண்றது அதனால முழு நேர ஹவுஸ் வைஃப்பா மாறிட்டே
வீட்ல இருந்தே ஏதோன்னு பண்ற மாறி இல்ல வீட்ல இருந்தே தா டைலரிங் கத்துக்கோ
எனக்கு வந்து அது தா எங்க அக்காவே கத்திருக்கா இல்ல
ஆ அக்கா கத்துக்கிட்டு நீ கத்துக்கோ நீ வீட்டுல இருந்து அந்த ஆரி ஒர்க் பண்றது இது எல்லா ஆரி ஒர்க்கு எல்லா உனக்கு நல்ல காசு
அதாவது நீ சொல்றது இங்க தா காசு அங்க எல்லா அங்க எல்லா ஆரி ஒர்க்கு விரும்ப மாட்டாங்க
பண்ண மாட்டாங்க கரெக்டா ம் ம் இங்க தா மக் மக்கள் வேற அங்க வேற கிராமே இந்த மாறி போகு போது ம்
அதுக்கே அவுங்க வந்து இது டூ ஹண்ட்ரடா இந்தரு இந்த இதோ ஆ பிளவுஸ் டூ ஹண்டர்டு வேற இரநூறு ரூபா சொல்றாவரு அப்புடின்வாங்க அப்புடிப்பட் டா ஊர்ல நம்ம போயி ஆரி ஓர்க்கு ஊக்கந்
பின்ன அவுங்ககிட்ட நம்ம எண்ணத்த தா நம்ம ஒரு பிசினஸ்சுனு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி இருக்கிற மக்கள் கிட்ட
அதே பிரச்சனை தா அந்த மாறி பழகணு கிராமத் ஆட்கள் வந்து உன்னிமே அவுங்க கிராமத் ஆட்கள்களா வேதா இருக்குறாங்க டெவலப் ஆகது எத்தன எத்தன பேர் வந்தாலு அந்த ஊரு டெவலப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த ஊர் அப்புடி இருக்கு
அது தா
அதுனால நம்ம கொஞ்ச இது பண்ணிதா இது பண்ணணு நா அதனால முழு நேர வைஃபா மாறிட்டே சமையல் எல்லா கலந்து பாத்துகிட்டு டி ம்
இன்ஸ்டாகிராமில்ல இந்த மாறி நீ எடுத்து போட வேண்டியது தான
நீயு விட்டுட்டு ஓட சொல்றியா உனக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ண தெரியாது
ஆ சூப்பர் வெரி குட்
சும்மா அப்புடியே நியூஸ் ரீடு அந்த மாறி தா பாப்பே
ம் ஒண்ணு இல்ல நீ பண்றத ஒரு கு க்கிங் சேனல் மாறி சூப்பரா நீ சமைக்கிறேனா அது ஒரு வீடியே எடுத்து போட்டன்னா உனக்கு வரும் லைக்
பெருசா வந்து என்ன சொல்றது வகைய பெருசா வந்து ஆ ம் தோழி என்ன சொல்றது அத யூஸ் பண்ண மாட்டே யூடியூப்லே தா சுத்திட்டு இருப்பே அங்க போ மாட்டோ நீயே வந்து போடு போது நா உன்னோடது எல்லா ஸ்டேட்டஸ்லயே நீ வைக்கறதுனால அதுல பாத் துருவே அப்ப எப்ப ஆச்சு ஓ ஓபன் பண்ணு போது இது நம்ம பாத்தது இவோ இவ இது இதுலயு வச்சிருக்காளா அப்புடின்னு நெனைச்சுபேன்
ஓ வாட்ஸ் அப்ல இருக்கிறது தா இன்ஸ் இன்ஸ்ட கிராம்முலையு வருது நா அப்புடி நினைச்சக்கிற நம்ம அது படி யூஸ் தா உள்ள டெத் தனலு யூஸ் பண்ண தெரியது கரெக்ட் ஆ ஆ ஆ ஆ இல்லக்கா அத எல்லா நிறைய இருக்கு நம்ம கத்துக்கறதுக் யாருக்குமே அது ஃபுல்லா இல்ல யாருக்குமே தெரியாது
ஆமா உனக்கு எப்படி பரவில்லையா நீ வந்து வேலைக்கு போயிட்டு வீட்லயு மெயின்டென் பண்ண முடியுது நீ இனிமே தா தெரியு முதல்ல ஒரு
ஃபஸ்டு பாப்பாக்கே நா அது அனுபவப்பட்டல்ல அதனாவ எனக்கு பா பாத்துக்கலா அப்புடிங்கிற மாறி ஒரு மைண்ட் செட்டு தா
ம் சமையலெல்லா செஞ்சு வெச்சுட் போயிருவயா
சமையல் சமையல் காலைல நா நைட் ஷிப்ட்டுதாம் போறே அதனாலக் காலைல வந்தது எதோ ஒன்னு செஞ்சு வெச்சு ட்டுப் படுத்துருவே அப்பறோ ஒருப் பத்து பதனோரு மணிக்கு எந்திரிச்சிட்டு சாப்புட்டு
அந்த டயேட்லே வந்து நீ வேல செய்யணு
ஆமக்கா இல்லேனா நைட்டே இவரு எதோ ஒன்னு சமச்சி வெச்சுருவாரு அதக் கால்ல வந்து சாப்புட்டுப் படுத்துருவே அப்போக் கோலப் பாப்பா இப்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்டானா இன்னுமே எனக் கொஞ்சோ அவள ஸ்கூலுக் கெளப்பி வுட்டுட்டு அத அப்ப சமைப்பேல எப்டியு நானு அப்ப சேத் த்தியே செஞ்சிருவே அங்க ஆஃபீஸ்லேக் கேன்டீன் ருக்கு அங்கியே சாப் டுக்வே
ஒருப் பொண்ணு ஆமா ஒருப் பொண்ணு ஒன்னு ஸ்கூலுக் போயிடுச்சினா ஒனக் ஒன்னோட இது கொஞ்சோ கம்மியாய்டு
அதுதா அவெ மூன்ற மணிக்கு வந்தானா அது வெரியு நா கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பல்ல
ஓகே ஓகேடா ஓகே பாரு இதுப் பாரு பாப்பா முடிச்ட்டா
ஆ சேரிக் கணிப்
நாப் போயி பாப்பாவப் பாக்கற ஓகேவா சேரி செரி வெச்சர்ட்டுமா
ஆ செரிங்க்கா பாய்
அ பாய்
ம்